ஹலோ ஹலோ
ஹலோ என்னமா பண்ற
ஆ சும்மாதா நிக்குறே நீங்க என்ன பண்றீங்க?
இந்தாதா இருக்கே பாப்பா என்ன பண்ணுது?
பாப்பா சப்பாத்தி உருட்டிக்கிட்ருக்கா.
எத்தன மணிக்கி?
அவ வெளையாடுறதுக்கு உருட்டிக்கிட்ருக்கா தேச்சுக்கிட்ருக்கா.
செரி
ம் என்ன பண்றீங்க? ஆ சாப்ட்டா. நீங்க சாப்ட்டீங்களா? இட்லி சட்னி
ஆ ஆ ஆ மாவு
ம் ஆ ஆமா.
செரி செரி செரி இங்க இன்னைக்கி என்னது இட்லிதே.
ம் ஆ
ஆமா.
சட்னியா சாம்பாரா?
சட்னி மா வத க்கு சட்னினு சொல்வாய்ங்கல்ல வதக்கி அரப் போம்ல இது சாப்ட்டும் பிள்ளைக ஸ்கூல் போய் ட்டாங்க.
ம்
ம்
ம் இவன்தான சின்னப் பையன்தான இது சாப்புடுவா?
என்னது ஆமா சாப்புடுவே இப்ப ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்லு வீடுன்னு அலைஞ்சு அவனுக்கு ரொம்ப வயிறு புண்ணு ஆயிருக்குன்னு சொல்ட்டாரு டாக்டரு.
ஆ
அதனால கரகஞ்சி கஞ்சி தயிரு இந்த மாரிதா குடுத்துக்கிட்ருக்கு
ம் ஏன் என்னாச்சு எதா சாப்ட்டானா?
வயிறு இன்பெக்ஷன் ஆயிரு.
ஆ
அல்சர் மாரி இருக்கு.
ஐயயோ ம்
டுவே அந்த மொளகா சட்னியே சாப்படறனாலயே
ம் ஆமா ஆமா அது புண்ணாயிரு வயி
ஆ அடிக்கடி காட்டாம சேத்து வச்சு ஆமா மூணு மாசோ நாலு மாச த்துக்கு ஒரு தடவ முடியாம இப்பிடிதா வந்துரு.
அச்சச்சோ பாவோ தாங்குவானா அவ? ம் ம்
அதோட இந்த தடவ ஸ்கூலயு வச்சுட்டாங்க வேற ரெண்டு நாள் தொடர்ந்து தயிர் இல்லாத மாரிதா கொண்டு போனா.
ஆ
இன்னக்கி லெமன் சாதமு கோவக்காவு குடுத்து உட்ருக்கே என்ன பண்ணுதுன்னு தெரியல.
ஆ
வந்தாதா தெரியு.
ம்
ம் பாப்பாக்கு என்ன வய சு?
புரியல என்னது அண்ணி?
பாப்பாக்கு என்ன வயசுன்னே.
ரெண்ட்ர ரெண்ட்ர வயசு.
சேரி சேரி ஸ்கூல்ல சேக்க
ஆமா இனிமே சேத்தரணு.
ஆ
ம்
சேரி சேரி சேரி மத்தியான சமையல் ஆயிருச்சா இனிமேதா
இல்ல அண்ணி இனிமேதா பண்ணணு.
நீயாம் அத்தையா?
ஆ ரெண்டு பேரு மாத்தி மாத்திதா செய்வோ.
ம் ம் ம் சேரி சேரி பன்னெண்டு மணி ஆயிருச்சு இல்லயா?
ஆமா இனிமேதா செய்யணு. ரெண்டு சாப்புடுவோ. ம் ம்
சேரி சேரி இங்க மதியொ இன்னு இனிமே தா மா சாம்பார் வைக்கிறேன்னாக சாம்பார் வேணான் சொல்லிட்டோ
ம்
த்திரிக்கா கிரேவி மட்டு வச்சிட்டு தயிர் சாதமே சாப் சாம்பாரே புடிக்க மாட்டேங்கிது வர வர சுத்தமா
ஆமா ஹும் ம்
வேனாஞ் சொல்லியாச்சு
ம் தயிர் சாதோங்கூட சாப்ட்ரலா சாம்பாரு சோ சாப்ட முடியாது ஹ்ம்
ஆ அது அப்படியே கடந்து போயிடுது மறுநாள்ல்லா யார் அவைங்க சுத்தமாவே சாம்பார்னா வேணாங்கறாங் க ஊர்ராங்கே தெருச்சி
ஆ இவக சாம்பார் தா புடிக்கு ஆம்மா பருப் பு தா புடிக்கு
ம் கொழந்தைகளுக்கு பிரச்சன இல்ல
ம்
நமக்கு தே பிடிக்க மாட்டேங்குது
ம்
அப்புறம் தம்பி வேலைக்கு போயிட்டாங்
ஆ வேலைக்கு போயிட்டாங்க
சி ம்
அங்க போயிட்டீங்களா வேலைக்கு போயிட்டீங்
இல்லமா திங்க கெளமைல இருந்தா போணு
ம் ம்
திங்க கெளம இங்க கொஞ்சொ இன்னு வேல நடந்துட்ருக்
ஆ
அதனால அப்புறந்தாம்மா போ
ம் சேரி அத்த என்ன பண்றாங்க
அத்த கத்தரிக்காய் நறுக்கிட்டுருக்காங்க மாமா படுத்துட்டு டிவி பாத்துட்டு இருக்காரு நா இங்குட்டு ரூம்ல இருக் கிய உன்ட்ட பேசிக்கிட்டுருக்கே
ம் ஆ ஆ காலைல முடிச்சாச்சு வேல
தம்பி சாப்ட்டு போவாங்களா எப்டி
ஆஹா காலைல ஆறு மணிக்கே போயிருவாங்க
அங்க கேன்டீன்ல இருக்கோ ஆ
ம்
ஏரியா எப்பிட்ரீ மெயின்ல இருக்கீங்களா அவுட்டர்ல இருக்கீங்களா?
கொஞ்சோ இது மெயின்தா ரொம்ப மெயின் இல்ல கொஞ்சோ மெயினாதா இருக்கு.
ட்ராவல் எப்டி ஆ பைக்ல போவாங்களா
ஆ பைக்லதா பைக் லதா.
கைலே பைக்லயே போயிருவாங் களா சேரி சேரி. செரி
ம்
ம்
ஏ அண்ண என்ன பண்றாங்க?
அண்ணே போய்ட்டாங்கம்மா கடக்கி.
கடைக்கி போயிட்டாகளா சேரி சேரி.
ங்க அஞ்சு அஞ்சர ஆயிரு. ம் வந்துட்டு ராமுவ டியூஷன் கூட்டிட்டு போகதா டைம் கரெக்டா இருக்கு.
ம் ஆமா.
ம்
ம் நீங்க வாங்க ஒரு நாளு
ஆ கண்டிப்பா வரோம்மா ச்சே அங்க ரொம்ப நமக்கு சொந்தக்காரவுகளே இல்ல. இப்ப நீங்கதா மொத சொந்த க்காரவுக அங்க.
ஆமா வாங்க.
பா வரோ கண்டிப்
ம்
அண்ணி பெரிய அண்ணி பெரிய அண்ணே வருவாகல்ல அவுக ரெண்டு பேரு சோலை குஞ்சம்மா
ஆமா ன்றாங்க வரல ம்
அவங்களு இன்ன வரைக்கு வந்தது இல்லயா?
ம்ஹூம் வந்ததே இல்லயே.
ஆ
ம் வந்ததே இல்ல ரெண்டு பேருமே வந்தது இல்ல.
ஆ ஆ அவளு வந்ததில்ல செரி ஓகே ஓகே. ஓகே வரோ எல்லாரு.
ம் வாங்க வாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா வரோ. எங்க போறோ ம் என்னமோ சொல்லுதே?
அவ அந்த சப்பாத்திய உருட்டி உருட்டி வெளையாண்டுட்டு இருக்கா பெட்டு ஃபுல்லா போட்டா.
ஆ ஆ ஏதாவது நல்ல டி வி ல பாட்ட போட்டு விட்டு அடிக்கடி ஒரே பாட்ட போட்டு அவள வி
ம் ஆ இது டி வி யு பாக்க மாட்டா ஃபோனு அதிகமா பாக்க மாட்டா.
ஆ இல்ல பாட்டு ஏதாவது கேட்டானா ஆ ஒரே பாட்ட விடாம பாட பாடதா
ம் ம் அந்த இந்த பாட்டு மட்டு பாடுவா. இந்த கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன்னு பாட்டு மட்டு பாடுவா. இந்த கண்ணுக்குள்ளே உன்னை வை த்தேன் கண்ணம் மா அது மட்டு பாடுவா. சூப்பரா பாடுவா அத. ஆ அது மட்டு ஒரு மூணு லைன் பாடுவா.
ஆ
ம்
ப வந்து இது நீங்க நீ பயப்படவே வேணாமே அவ கொழந்ததானே இன்னு கொஞ்ச நாள்ல சரியாயிரு. அவ பேச்சே ஒருவேள அப்பிடிதா இருக்கலா.
ம் இவ அந்த மாரி இவ ஆ அங்க அங்க இருக்கும் போதே அப்படிதா பேசுனா. சரி பக்கத்துல இருக்கற பச ங்க அந்த ஒரு பைய அப்படி பேசுனனால பேசுனாளா என்னன்னு டவுட்டாவே இருந்தோ. அப்புற இப்போ கொஞ்சோ பரவால்லா அம்மா இருந்த ரெண்டு மாசமா எதுமே தெர்ல. இப்ப திரும்பவு அது மாரி பேசுறா.
ம்
ட்லாம் பாடும்போது ஃபுல்லா பாடிர்றா அப்பல்லா அந்த திக்குறதல்லா எதுவுமே இல்ல.
வரமாட்டிங்குது ஆ
எதா பேசும்போது அவளா நெனைக் கிறத பேசுறால்ல யோசிச்சு அப்ப மட்டு்ந்தா திக்கி பேசுறா ம் ம் நம்மளா எதாவது இப்ப நா சொல்லி குடுத்துட்டு நா பேசுனேன்னா அதா இத சொல்லு அத சொல்லுன்னா அப்பெல்லா கரெக்டா பேசிட்றா. அவளா எங்கிட்ட ஏதாது பேசணு இத சொல்லணுன்னு நெனைக்கும் போது மட்டு தீக்குற
ஆ அத நல்லா கவனிச்சு பாத்துரு
ம்
மேக்சிமம் இருக்காது கொளந்த தனத்துல கூட செய்யுங்க சில இதுக செஞ்சு பாப்போமேன்னு செய்யறது தா
ம்
அதுனால நல்லா ஆய் இதுப் பண்ணிப்பாரு அடிக்கடி அவளுக்கு பேசிப்பாரு பாட்ட பாட சொல்லு அதுலே கொஞ்சொ மாத் த்தி மாத்தி பேசுற மாரி பாத்தீன்னா
ம் ம் ம்
ம்
ஆனா அங்கயே அங்க போய் கேட்ட எடத்துலயு ஆமா வீட்டுக்குள்ளேதா இருக்கும்
ம்
ம்
அதுவே போரடிக்கு பாவோ
ஆமா பார்குக்குல்லா கூட்டிட்டு போவோ சாய்ந்தரொ சாய்ந்தரொ போய்டுவோ
ஆ
ம் பக்கத்துலே இருக்கு பார்க்குக்கு போய்றனால அவளுக் கொஞ்சொ பரவால்ல ல அதுக்கு ஒரு மாரி இருக்குல்ல ஆ
ஆமா அங்கன கொண்டுபோய் பிள்ளைங்களோட விட்டினா த ஸ்கூலுக்கு போகைல கொஞ்சம் மிங்குல் ஆகும் ம்
அ
டஸ்பினு பாப்பா மாரி இங்கேயு யாரும் வெள்ளாடலா இல்ல வீட்டுக்குள்ளயேத இருப்பே
ம்
அப்றொ கொஞ்சொ கொஞ்சமா ஸ்கூல் போகணுன்னு பிள்ளங்களல்லா பாத் த்தோன அவனுக்கு வந்து ஸ்கூல் போக தா புடிச்சிருந்துச்சு
ஆமா இதுக்கு அப்படித்தா இருக்கு எப்ப நா பேக மாட்டிக்கிட்டு நா போறே போறேன்றா
ஆ
பாதி வந்து அவ தஸ்பின் அ தம்பி மாரிதா சின்ன பயமாரிதா ஆமா ஆம்மா
பழகிருவான் அப்ப ஈஸியா
ஆம்மா அதே மாரி யார் கிட்டயாவது பேசுனா ஃபஸ் ட்டு கொஞ்சொ இது பண்ணுவா அப்புறமா பேசிருவாப்
ஆ ஆமா ஆமா அலகான பேச்சு தெளிவா பேசுறா நல்லா பேசுவா
ஆமா
ம்
ம்
நான்வெஜ் எல்லா சாப்டுவாளா இப்
ஆ இல்ல இல்ல குடுத்துட்டே எல்லாமே பலகிட்டே சாப்டுவா எல்லாமே ம் ஆ காயு ஸ் சாப்புடு
ஆ பரவால்ல பரவால்ல ஆ பிஸ்கெட்டு இது மாரி மட்டு ரொம்ப பலகிட கூடாது நீ அப்படித்தான வச்சிருக்க
கெட்லா குடுக்க மாட்டே பலொல்லா நல்லா சாப்டுவா ம் ம் உங்க பேரிச்சப்பலொந்தா ரொம்ப புடிக்கு
ம் சூப்பர் சூப்பர் பரவால்ல அதெல்லா நல்லதுதானே ம் ம் பாம்புக்கு அப்டிதான அதெல்லா ஒண்ணுமே குடுக்காம வளத்து த அது ரொம்ப கெட்டு போச்
ஆம்மா
தீன் அதுக்கு பரவால்ல ஒக் கிறா பரவால்லாம சாப்ட்டுப்பியா தஸ்வின் எப்டின்னா இந்த முள்ளங்கி ம் ஈஸியா மெல்றதெல்லா மெல்லுவா கஸ்டமா மெல்றதெல்லா மெல்ல மாட்டே
ஆ ம் ம்
பலகிரு கொஞ்சோ
ஆம்மா ம்
ஒரு பத்து நிமிஷோ களிச்சு நா அப்ற மாட்டிக் கூப்பற்றே வேல இருக்
ஆ செரி ஆ ஆ ம் எதுக்கு மாவுங்க எத்தனதடவ நீ மாவு எடுப்ப